ஆ வணக்கோ தோழி
வணக்கம் தோழி
நல்லாருக்கீங்ளா?
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி
கொழந்தைங்களா எப்டிருக்காங்க?
எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி எல்லாரு படுத்துட்டாங்க தூக்கோ எனக்குமே தூக்கோ வந்துருச்சு
செரிங்க தோழி
சரியான தூக்கத்துல தா இப்ப நா உக்காந்து பேசிட்டு இருக்கே உங்ககிட்ட
அம் ஆ ஓகேங் தோழி சேரி நீங்க இப்ப நீங்க அ கொழந்தைங்களுக் இப்ப வந்து நீங்க சத்து மாவு எல்லா குடுப்பீங்களா
ஆ முன்னாடி முன்னாடியே அரச்சி குடுத்துவுட்டுறுனு தோழி ஆனா இப்ப வந்துட்டு அது வந்து அத விரும்பி சாப்ட மாட்டேங்கிறாங்க என்னன்னா ஒரு ஒரு நேரங்கள்ல மட்டு தா அது சாப்ட்டாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கு அத சாப்
சாப்ட்டாங்க ஆ அத்தா அதா அவுங்களுக்கு என்னன்னா சிலதெல்லா போர் அடிச்சிருது
ஆமா அந்த குழந்தைகள போலவே ஒரே உணவே தொடர்ந்து சாப்ட மாட்டாங்க நல்லா நீங்க உதாது ஒருவு விதவிதமா கேட்பாங்க கொழந்தைகள் வந்து பாக்குறதுக்கும் அழகா இருக் கனு அப்டின்னு எதிர்பாப்பாங்க வாசனையா இருக்கணும் மெயினா எதிர்பாப்பாங்க அத விட ஒலட்னு அப்டின்னு சொல்லி எதிர்பாப்பாங்க கொழந்தங்க வந்து நம்ம நெனைக்கிற கொழந்தைகள் தான அவுங்க ப்ப செஞ்சு குடுத்தாலு சாப்ட்ருவாங்க அப்டி நம்ம நெனைக்கிறோ ஆனா என்னோட பெரிய பாப்பாலா எடுத்துகிட்டிங்க தேவ பாக் பாத்தீங்கன்னா ஆறு வயசு தான் ஆகுது எதாவது சமச் ச்சா தான ஃபஸ்ட்டு அவ வந்து அத அத வந்து நுகர்ந்து பாப்பாங்க நுகர்ந்து பாத்துட்டு என்னமா வாஸ் ச்சனையே இல்ல இது நல்லா இருக்குமா அப்டின்ற கேள்வி ஃபஸ்ட்டு எடுத்தோன அதா அவுங்க கேட்பாங்க இது இது வாசனயா இருந்தது அப்டின்னாக்கா நாங்க முன்ன பலா செய்யுபோலியே வாசன வரு வந்ரு இல்லையா அப்ப அத வச்சுட்டு சொல்லுவாங்க சரியான வா ஸ் னையா இருக்குமா எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு சாப்ட்டு பாக்க முடியல ஆமா அசைவம் மட்டுதா சாப்புடுவாங்க சைவத்துக்குள்ள போ போவே மாட்டாங்க எங்க வீட்ல மூணு நாளைக்கு ச்சுமே அசைவம் இருக்கும் அதாவது என்ற புதன்கெழமயு அசைவம் செய்வோம் ஞாயிற்றுக்கெழமயு அசைவோ செய்வோ ஆ திங்க கெழமயு ம்ம எப் வு எப்பயோ திங்க கெழமயு அசைவ செய்றதுக்கு எப்பயாவது அ வீந்து அ கிருத்திக சஸ்டி அந்த மாரி இதெல்லா வந்ததுனாக்கா நாங்க அந்த செய் மாட் மத்தபடி செய்றது ஆமா அந்த அந்த நம்ம அந்த மத்த நாட்கள்ல செய்யக்கூடிய அந்த அ ஓ சைவ உணவுக்கு சாப்பட வக்கிறதுக்குள்ளயு எனக்கா போதுபோதுன்னு ஆயிரு சாயே அசைவம் உணவுனா நம்ம வந்து சாப்ட
இல்ல சாப்பட வக்கிறதுதா தோழி இருக்குறதுலயே பெரிய வேல
கண்டிப்பாக இப்ப நம்ம நெனைக்கிறதுதா வீட்ல எல்லாரு
கூட செஞ்சிற்லா ஆனா இந்த கொழந்தைங்க சாப்பட வக்கிறக்குள்ள ஏ உயிர் போய் உயிர் வருதுங்க தோழி
ஆமா எதாவது இல்லத்தரசிகள் வந்து வீட்ல தான இருக்கிறாங்க அவுங்க ஃப்ரியா இருக்கிறாங்க அப்டின்னு சில கணவர்மார்கள்ல்லா நெனைக்
நெனைக்கிறாங்க ஆனா அவுங்களுக்கு வந்து இது ஒரு பிரெச்சனயாவே தெரிய மாட்டேங்கிது கொழந்தை ங்கள பா நம்ம கவனிக்கிறதுலயே எவ்ளோ நேரோ போயிருது ஆனா இதெல்லா ஒரு வேலயான் கேக்குறாங்க
ஆமா கண்டிப்பாக இப்ப அவுங்க பாத்தீங்கன்னாக்கா நீ வீட்ல தான இருக்குறப் பிள்ளைங்கள பாத்துகிறதுல நீங்க என்ன எங்க கணவர்ட்ட எங்க எ பிள்ளைங்க சாப்பிடல நம்ம நா ரொம்ப போட்டு அவுங்கள கொஞ்ச தா மல்லு கட்டி சாப்பாடு குடுக்குறே அப்டின்னாக்க என்னைய திட்டுவாங்க எது எதுக்கு நீ வந்து ரொம்ப மல்லு கட்டுற பசிக்கும் போது அவங்க சாப்பிடுவாங்க நீ ஏன் போட்டு அவங்களுக்கு ஒரு வச்சி திணிக்கிற அப்படின்னு கேட்பாங்க ஆனா என்ன காரணம் ஆமா என்ன காரணம் அப்படின்ன நா எதனால திணிக்கிற அப்படின்னா அவங்களுக்கு வயிறுக்கு ஃபுல்லா சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க இப்ப வயிறு இருக்கவங்க ஃபுல்லா சாப்பிடல அப்படின்னா வச்சுக்கோங்க நம்மள பிச்சு தின்னுடுவாங்க தூக்கு தூக்கு இறக்கு தூக்கு இறக்கு இங்க வா அங்க போ இங்க வா அங்க போ வைத்தக்கு மட்டும் எ பிள்ளைை சாப்பிட்டறதுன்னா இந்த ரெண்டு விஷயம தா நடக்கும் எங்க வீட்டுல
ஆமாங்க தோழி
அவ பசிக்குது சாப்பாடு கூடன்னு கேக்க மாட்டாங்க ஆ தூக்குமா தூக்கு மூணு வயசு ஆகுது ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணுக்கு ஆறு வயச ஆகுது
ஆனா இது தின்பண்டங்கள் மட்டும் நிறைய கேட்பாங்க தேவ இல்லாத தின்பண்டங்கள் எல்லாம் வந்து சாப்பட்டு
ஆமா நொறுக்கு திணி ஆ ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்காமா சின்னதும் கேட்கு பெருசு கேட்கும் ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்காமா அப்படின்னு அந்த பாட்டு பாடிட்டு வந்து நிறப்பாங்க எ கூடவே
இதேதா தோழி இந்த ஒன்றர மாசமா நடக்குது
ஆமா ஸ்கூல் வேற லீவ் விட்டுருக்காங்களா இந்த பள்ளி லீவ் விட்டுருக்காங்க இல்லையா
தோச இட்லி இந்த மாதிரி எல்லாம் இறங்கிரு தோழி ஆனா சாப்ப பாடும் வரும்போது சாப்பாடே சாப்பிட மாட்டேங்கிறாங்க என்னதா பண்றதுன்னே தெரியவில்லை
கண்டிப்பா அதாவது ஒரு முட்டைய போட்டு சும்மா முட்ட சாப் செஞ்சு குடுத்தா கூட ஏ பிள்ளைங்க சாப்ட்ருவாங்க அந்த அதவே ஒரு நான் வெஜ்ன்னு சொல்ட்டு சாப்ட்டுருவாங்க ஆனா வந்து ஒன்னுமே இல்ல அத விட கெ எங்க வீட்லலா கீர சமைச்சனா வச் ங்க ஏ பிள்ளைஙக தொட்டு கூட பாக்கமாட்டாங்க திரும்பி கூட பாக்க மாட்டாங்க அந்த கீரய
அதா தோழி இங்க கீர என்ன கலர்ல இருக்குதுனே தெரியாது அந்த லெவல்ல தா இருக்காங்க தோழி
மருந்து ஜாமா அதெல்லா அவுங்களுக்கு
ம் ஆமா
அந்த மாதிரி பாக்குறாங்க என்ன செய்யறது ஆ என்ன செய்யறது பிள்ளைங்களோட ஆரோக்கியத்ததா நம்ம பாக்குறோ நா என்ன பன்ன பள்ளிக்கு பள்ளிக்கு செல்லு பொழுது ம் இதெல்லா அதாவது முளக்கட்டின பயிரல்லா நா ஊற வச்சு அ கொண்ட கடல ஆ பயிரு இதெல்லா மொள கட்டி வச்சு நா குடுத்து விடுவே தோழி அ என்ன டப்பாவுல போட்டு குடுத்து உட்றனோ அந்த டப்பா தெறந்து பாக்காம வீடு வந்து சேரு
அது ஆ ஆமாங்க தோழி நல்லா ஹெல்திஸ்நாக்ஸ் குடுத்து விட்டோமுனா அன்னக்கி என்ன சொல்றதுன்னா வே எனக்கு வெளியே ம் நாங்க ரெஸ்ட் ரூம் போனோ அங்க டைம் ஆயிடுச்சி பாத்ரூம்ல கூட்டொ அப்டி சொல்லுவாங்க
ம் அதுதா சுத்தமா அந்த வந்து இதுவே வந்து நா சிப்ஸு ம் அந்த உர்லகெழங்கு ஜிப்ஸ் இருக்குல்லையா அதுவா இருக்கட்டு அல்லது வந்து து அ வேறு எதோ ஒரு து இதுவா இருக்கட்டு வேற ஏதாது தின்பண்டங்கள் அந்த மாதிரி நீ தான்மா வைத்து விட்டு அப்டி சொல்வாங்க அது வந்து கண்டிப்பா டைம் இருக்கு டிபன் பாக்ஸு காலியா இருக்கு
ஆ கண்டிப்பா தோழி
அ சாப்புட்டுதா வருவாங்க
இந்த பேர்ச்சம்பழோ கொட்ட அந்த மாரியெல்லா நம்ம போட் குடுத்தா
ச்ச பழமெல்லா இந்த பக்கோ திரும்ப மாட்டே தோழி அதெல்லா எவ்ளோ பெரிய மர் மருந்து தெரியுமா அதெல்லா எங்க கொழந்தைங்களுக்கு மருந்து அதெல்லா
அத ஆ ஆமாங்க தோழி
ஆ அந்த மாதிரி அந்த மாரிதா எங்க பெரிய பாப்பா பன்னிக்கிட்டு வருவாங்க மொத நாளே சொல்லிடுவாங்க என்னா இன்னைக்கி ஸ்நாக்ஸ் வெக்கிறமா அப்டின் சொல்லி கேட்டுருவாங்க
ஓகேங்க தோழி
ஆமா இந்த மாதிரி எதனா ஒன்ன சொல்லிட்டேமுனா அவ்ளோதா எனக்கு இன்னைக்கி ஸநாக்ஸ் தேவப்படாது மா எனக்கு வந்து எ ஃப்ரெண்டெல்லா எடுத்துட்டு வர மாட்டேங்கிறாங்க நா மட்டுந்தா போய் சாப் பறே அப்டின் சொல்லுவாங்க இதுவே கடைல வந்து வாய்ங் அதாது அவுங்களுக்கு பிடித்தமான அவுங்க நெறைய என்ன சாப் டுவாங்க ஏ பெரிய பொண்ணு அப்டினாக்கா உருள கெழங்கு வருவல் அது வச் சிட்டு நீங்க என்ன சாப்பாடு குடுத்தாலு சாப்ட்டுருவாங்க
செரிங்க தோழி
மெய்னா உருளக் கெழங்கு வறுவல் இருக்கனு அ இப்ப பாத் பத்தீங்கன்னாக்கா இப்ப ஒரு மாம்பழம் சீசன் ஆயிடுச்சில்லையா
அமாங் தோழி
மாம்பழம் தா கேக்குறாங்க கொழுதுக்கு
அ உங்களுக்கு எப்டிங் தோழி அங்க எல்லாம் கெடைக்குதாங் தோழி அ பலாபழோ அந்த மாரி எல்லா கெடைக்குதுங்ளா
அதெல்லா வந்து கடைசில வந்து கொ பக்கத்துல எட்டுக்குடி எட்டு குடி முருகர் கோயில் பிளேஸ் பாத்தீங்ளா
கேள்வி பட்ருக்கே அது
பட் பட்ருக்கீங்ளாஅ அது வந்து இங்க பக் கோன்றதுனால வந்து எங்களுக்கு எங்க கணவர் போனாங்கனா வாய்ன்ட்டு வருவாங்க அப்டி வய்ன்ட்டு வந்தா தா
ஆ ஓகேங் தோழி எனக்கு அது ரொம்ப புடிக்குங் தோழி அ பலாபழோ அது இருந்தா எனக்கு சாப்பாடே வேண்டியதில்லைங் தோழி அதவே சாப் ஆ அதவே சாப்ட்டுட்டே இருப்பே
அது பழா ஆமா பழாப்பழம் லா நல்லா இருக்கு அ அதை விட அதல அந்த பழா வெத இருக்குல்லையா
ஆமாங் தோழி
அ அத வந்து நம்ம வந்து சாம்பார்ல போட்டு சாப்ட்டம்னா அந்த சாம்பாரே அது ஒரு தனிய ஒரு வாஸ் சனையாருக்கு
ஆ ஆமாங் தோழி
என்னுடைய கணவருக்கு வந்து இந்த பலாபழம் நெறை போட் டு சாம்பார் வச்சு குடுத்தோம்னா அவங்ளுக்கு ரொம்ப பிடிக்கு
க்லாம் தோழி
இது என்ன கொழம்பு
ஆ கொட்ட குழம்பு பலா கொட்ட கொழம்பு
அப்டிங்களா தெரிலையே ஏன்னா அது செஞ்சதுல்ல தோழி எ எப்டி செய்யணுன்ற தெரியுமா உங்களுக்கு
ஆ தெரியும் தோழி நல்லா சின்ன வெங்காயம் நல்லா நெறையா எடுத்துக்கணு அப்புறோ கொத்தமல்லி சீரகொ அதெல்லாமே கொஞ்சொ ஜாஸ் தியாவை போடுனு எப்டி நம்ம நான்வெஜுக்கு போடுறோ அந்த டைப்லயே கொஞ்சோ ஜாஸ்தியா அசைவம் செய்யும் போது போடுவோம்ல அ து மாரியே கொஞ்சொ ஜாஸ்தியா எடுத்துக்கணு அந்த அளவுக்கு எடுக்கலனாலு அது கொஞ்சொ கம்மியாவாது எடுத்து துக்கணு சீரகம் கொத்தமல்லி மிளகா இத இதெல்லா போட்டு நல்லா வறுத்துக்கணு
காஞ்ச மெளகா சொல்றீங்ளா
காஞ்ச மெளகாதா வத்தல் அப்டின்னு சொல்லுவோல்ல அது
ம் வறுத்துட்டு அரச்சிக்கணு
வறுத்து அது கடசில வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது போட்டுக்கணு தேங்கா கொஞ்சொ துருவுன தேங்கா
ம் ம் அறவையே அரைச்சி வச்சிக்கிறதா இல்ல வந்து
ஆ சிறுவி சுருவி போட்டா ந ஆ நல்லா வ வறுத்துரு நல்லா வணக் கிட்டு வணக்கி முடிச்சதுக்கப்பறோ அதை நல்லா அரச்சி அதே மாரி கொட்டைய வேக வச்சு அப்றோ தாளிப்பு மாரி தாளிச்சு அ கொதிக்க வேற விட்றதா தோழி
ஓ இப்ப நீங்க வந்து எப்டி எப்டி சொல்றீங்கனா சுண்டல் செய்யற மாதிரி நீங்க சொல்றீங்க அதாவ்து சுண்டல்ங்கிறத வுட குருமா
ஆ ஓகேங் தோழி
குருமா செய்யுற மாதிரி சொல்றீங்க
ஆமாங்க
ஆ நா ஆ ஆ
அதே மாரி பொரியலு செய்யலா தனியாவு பொரியலா செஞ்சு சும்மா நம்ம ஸ்நாக்ஸ் மாரி கூட சாப்ட்டுக்கலா அ அத தனியா கூட சாப் டுக்லா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்ஸா எப்டி நம்ம சுண்டல் செஞ்சு சாப்புடுறோ அது மாரி அதவே ஒரு பொரியல் மாரியே செஞ்சு
ஓ செரிங்க தோழி மீண்டும் நம்ம அடுத்த அழைப்புல இத பத்தி பேசலாம் தோழி நன்றி தோழி
ஆ நன்றி